ம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க சவுண்ட் கொஞ்சொ ஏதாச்சு கூட்ட முடியுமா உங்களால கொஞ்ச ரொம்ப ஒ கம்மியா கேக்குது நா ஃபுல் வால்யூம் வச்சிருக்கே இருந்தாலும் வந்து கொஞ்சொ நீ சத்தத்தை அதிகமா வச்ச நல்லா இருக்கும் லைட்டா
ஓகே நா ஓகே
இப்ப நல்லா இருக்கே ஆமா ஆமா ஆ நம்ம தலைப்புக்குள்ள போலா இல்லைங்களா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
எ என்னன்னா ஆ தமிழ்நாட்டுல இருக்குற சுற்றுலா அதாவது நமக்கு பிடித்த சுற்றுலா தலங்கள் எனக்கு பிடித்த சுற்றுலா தலங்கள் பத்தி நா பேசுறே உங்களுக்கு பிடித்த சுற்றுலாத்தலங்களப் பத்தி நீங்க சொல்லுங்களே அப்டி பேசிக்கலா இல்லைங்களா ஆ ஓகே ஓகேங்க நான் ஆக்சுவலா இப்போ வந்து ரீசண்டா வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு போயிருந்தேங்க கோயம்புத்தூர் பக்கமா இருக்குறது வந்து ஒரு ஆ துப்புரவு அது துப்புரவு சொல்ல முடியாது உழவார பணின்னு சொல்லிட்டு போயிருந்தே நானு ஒரு ச ஒரு கம்யூனிட்டி மூலமா ஆ அங்க போயிட்டு என்னன்னா அந்த ம் ஆ அந்த ட்ரெக்கிங்ல நெறைய போவாங்க அதுக்கு நிறைய பேர் அந்த லோக்கல் ட்ரைஜன்ல போவாங்க ஆக போறப் ப்ப என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா வந்து ஒரு அது ஏழு மாலங்கிறதுனால வந்து என்ன பண்ணுவாங்க சிக்கரமா டீஹைட்ரேஷன் ஆயடுவாங்க சோ அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த வாட்டரு பாட்டல்ல அதுக்குண்டான சப்லிமிஷன் மாதிரி இந்த போலோ மிட்டாயி சாக்லேட்டு கிரஞ்சு பிஸ்கட்டு் அது இதுன்னு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க போறப்ப போட்டு போயிட்டே இருந்துருவாங்க சோ இத் இத வந்து சுத்தப்படுத்துற பணின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வந்து வெள்ளிங்கிரி பாதுகாப்பு மையம் சொல்ட்டு ஒரு இது மாரி இருக்கு அ கம்யூனிடி மாரி இருக்கு அந்த கம்யூனிடி மூலமா போயிருந்த நாங்க ஆ போயிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு போயிருந்தோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலா ஒரு வாரோ கூட ஆகல நா போயிட்டு வந்து அங்க என்னன்னா எனக்கு என்னன்னா நானு போறப்ப என்னா நெனச்சே அப்படி என்னத்த இவங்க பெரிசா பார்டர் போட்டுற போறாங்க அப்படி என்னத்த பெருசா இவங்க குப்பைய போட்டுற போறாங்க அப்படி என்னத்த பாதிக்கப்பட போது அப்டி இந்த மாதிரி நா ஒரு என்னத்துல போயிருந்தே ஆ ஆக்சுவலா இப்ப என்னென்னா அது வந்து மூடியிருக்காங்க அது வனத்துறை என்ன பண்ணிருக்காங்க மழையின் காரணமா அத வந்து மூடிருக்காங்க சோ இப்ப எங்கள மாரி வந்து இந்த பணிகள் செய்றம் இல்லைங்களா அவங்கட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் அதாவது பாரஸ்ட் டிபார்டமென்ட் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நாங்க போயிருந்தோ போனதுக்கு அப்பறந்தா தெரியுது என க்கு அட பாவிங்கள ட்ரக்கிங்ன்ற பேர்ல வந்து இந்த எடத்தையே வந்து அசி ச்சிருக்காங்க எப்படி அசிங்கபடுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா ஏகப்பட்ட குப்ப அதாவது வாட்டர் பாட்டிலு அப்பறோ இந்த போலோ சாக்லேட்டு ராப்பர்ஸ் பிஸ்கட்டு அதாவது கண்ணுக்கு அடங்காத அளவுக்கு குப்பைய போட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சாக்கு பை குடுத்துட்டாங்க ஒரு கிளவுஸ் குடுத்துட்டாங்க அப்பறோ வந்து அத குத்தி எடுக்கறதுக்கு ஒரு கம்பி மாரி குடுத்துட்டாங்க ஒரு மன நிறைவா இருந்ததுன்வெச்சுங்களோ எனக்கு என்னென்ன வருத்தன்னா ஒரு நாம செஞ்ச வேல ஓகே திருப்திகரமா இருந்தது பட் ஜனங்க வந்து இவ்வளோ குப்பய வந்து போட முடியுமா அப்படிங்கிறது அப்பறோ அங்க போய் பாத்ததுக்கப்பறோ ரொம்ப ஆச்சரியமா போச்சு அத ஆர்கனைஸ் பண்ண டி டிபாட்மெண்ட் அந்த இருக்காங்க மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த அந்த தீவிரத்த எந்த அளவு உணர்ந்து இருக்காங்க அப்டினு சொல்லிட் நனச்சட்டு பாக்குறப்பா எனக்கு வந்து ரொம்பவு வந்து நெகழ்ச்சியான நெழ்ச்சியா இருந்துச்சு நல்லபடியா அமஞ்சது அந்த பயணம் உங்களுக்கு ஏதாச்சு அப்டி ஏதாச்சு சுற்றுலா தலங்கள் மாரி
இருக்கு ஆனா நீங் நீங்க இப்போ சொல்ல போம் போது கேட்கும் போது நம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாரிலாம் இன்னமும் பண்றாங்க அப்டிங்கும் போது அந்த மாரி ஒரு புனித தலம் அப்டிங்கும் போது அந்த மாரி எல்லாம் பண்றாங்க அப்டிங்போது ரொம்ப சந்தோஷமா அது அதுக்கு வந்து மக்கள் கொண்டு போறது அவங்ளே திரும்ப கொண்டு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல நீங்க சொன்னது ஓகே பட் வாட்டரு பாட்டில் எடுத் துட்டு போறாங்கன்னா ரிட்டன் காலி ஆயிச்சுன்னா ஓகே அப்படியே கொழந்த கீழே குடுத்துட்டோம்னா
இல்ல நீங்க கீழே கூட கொண்டு வர வேண்டாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு கூண்டு மாரி வெச்சிருக்க ங்கா அதாவது ஒரு இது உள்ளே பிண்ஸ் மாரி பண்ணி வெச்சிருக்காங்க அத எப்படினா அப்டியே கூப்ப குடும்ப வச்ச குரங்கு அந்த அமக்கலம் பண்ணு சொல்லிட்டு அதுக்கான பிர்மிஷன் கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க உங்க குப்பையை நீங்க ப்ராப்பரா டிஸ் போஸ் பண்ணா போதும் அப்டின்ற மாரி இருக்கு வெச்சு பண்ணிருக்காங்க ம் இவங்க எப்டின்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஜனங்கன்னு நெனச்சுக்கோயே அந்த ஒரு மலை இயற்கையா இருக்கதான் நீங்க அங்க போறீங்க ரசிக்கிறீங்க போயிட்டு வர்றீங்க பட் அங்க நீங்க எவ்ளோ பொறுப்ப இருக்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்
உண்ம தான் உண்மதான் ம் ம் நம் போறோம் சாமி கும்பிடதான் போறோம் ஆனா அந்தடத்த அசுஸ்த்தம் பண்ணிட்டு வந்தம்னா சாமி எப்படி நம்மளுக்கு அந்த ஒரு அருள் குடுக்கும் சொல்ல போனா
சாமி தான் கும்பிட போறோம்ல இருந்தா அங்க இந்த மாரியான வேலைக அவங்க செய்ய மாட்டாங்க என்ன ஏ டி என்ன ஆமா ஆ ஏனா இவங்க சாமி கும்படுறது தான் போறது இல்ல அப்போதே டைம் பாஸ் ஆகுது நானும் ஏழு மலை ஏரி எருந்தேன் சுற்று வ அந்த ஒரு போறாளுங்க தவிர ஒரு உண்மையான பக்தியோட போறாங்களா எனக்கு தெரியல
உண்மதான் இப்ப இருக்க தலைமுறை கிட்ட அதான் இருக்கு சொல்லப்போனா நான் மேல போறேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்டிங்கிறதுதான் போறாங்க ஒழிஞ்சி சாமி கும்பிடவோ இல்ல அதுக்கு க்க யாரும் போறதல்ல நா
அத எல்லாருமே பழி சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சாரார சொல்றேன் நான் அது வந்து இதுக்கு கோ உண்மையான பக்தியோட போறவங்க அந்த செ செயலா செய்ய மாட்டாங்க ஒன்னு அது வந்து அந்த விஸ்க் சதவீதத்தில் பாத்தீங்க அப்டின்னா ரொம்ப கம்மி அதாவது சிங்கிள் டிஜிட்டு தான் வரும் பத்து பர்சன்டேஜ் கீழ தான் வந்து அந்த இந்த மாரியான நோக்கத்தோட போறவங்களா இருப்பாங்க மீதி இந்த தொண்ணூத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ் எப்டின்னா இந்த மாரி ஒரு பேன நானும் போனேன் அப்டின்றது இது அப்பவே போனது தான்
போறாங்க ஆமா உண்மைதான் என்னோட நண்பர்களும் அப்டிதான் போனாங்க ஆனா போயிட்டு ஃபுல்லால்லா ஏற முடியல அது வந்து பாதி தூரம் போனாங்க அப்ப திரும்பி வந் ஏற முடியல அவங்கள்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க அது ஏறணும் ஒரு ஒரு மன நில இதா போணும் அந்த அப்ப போனா மட்டும் தான் ஏற முடியும் பண்ண முடியும் சும்மா போனுன்ட்டு போறோம் அப்டிங்கும் போது கண்டிப்பா அதை கண்டிப்பா ஏற முடி முடியாது அது ஆமா கண்டிப்பா போ முடியது உண்ம தான் உண்ம தான் ம் ம் எனக்கு அந்த மாரி சுற்றுலா தலங்கள் நானும் போயிருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போய் நான் ரொம்ப விய நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முதல்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்போ வேயபடந்திருக்கேன் ஏன்னா அது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாடி கட்டியிருக்காங்க அப்டிங்கும் போது அது கேட்கும் போதோ மெகிழ்ச்சியா இருக்கு எப்டின்னா அப்பல்லா எந்த ஒரு கருவிகள் இல்ல எந்த ஒரு கிரேன் வசதி இல்ல எந்த ஒரு இன்ஜினியர் இல்ல அப்பல்லா ஆனா பாத்தீனா அந்த கோவிலு அத்தன வெயிலு அத்தன மழ அத்தல இடி தாங்கி இன்னமு ஒரு துளி அசையமா அப்டியே இருக்குது எப்புடி அவ்ளோ டன் கணக்கான கோவில் அ கல்கள கொண்டு போய் மேல வெச்சிருப்பாங்க எப்டி இன்னமு அப்டியே இருக்கு அதெல்லா கேட்கும் போது ரொம்ப பாக்கும் போது நமக்கு அப்டி சிலுக்குது ஒடம்பெல்லா என்னடா இது அப்டி எப்புட்றா இந்த மனுச இப்டி இருந்த அப்டின்லா தோணுது
நம்ப கற்பனைக்கு எட்டாத தூரத்துல இருப்பாங்க அவுங்கல்லா அ அதாது எப்புடி இது நடந்தது அப்போ ஒரு அந்த பாறைய பாத் இத இப்ப இப்ப நானு வியப்டைஞ்சிருக்க எப்டின்னா இது எப் எப்புடி இது எப்புடி கசக்கனா எப்புடி கொண்டா எப்புடி தூக்கனா இது நம்போ இம்மி அளவு கூட நம்ம நம்ம அந்த நச நக நகத்த முடியாது போல இருக்கு இதெல்லா வந்து இ அவுங்களுடைய அதுக்கு கொஞ்சோ யோசிச்சி பாருங்ளே இப்ப இருக்கற நவீன மாடன் மேனேஜ்மென்ட்ல அது ஏகப்பட்ட இது வேணு என்ன வேணு அப்டின்னா ஒருங்கிணைப்பாளர்கள் வேணு அப்புறமேட்டு வந்து வழி நடத்த வேணு அது வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து திட்டங்கள் வேணு இதெல்லா இருக்கு இல்ல அதாவது செயல்படுத்துறதுக்கு தா கருவிகள் வேணு செயல்படுத்தருத்துக்கு முன்னாடியே வந்து இ்வ்ளோ ஆ இதுகுல்லா தேவைப்படுதுன்றது சொல்லிட்டு சொல்லற நா
உண்மதா உண்மதா அது நீங்க சொன்னது கரெக்ட் தா அது அது எப்டின்னா அப்பெல்லா பாத் இப்பயெல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங் அப்டிங்கனு பாத்தீங்கன்னா எல்லாமே மிஷின்ஸ் வந்துருச்சு கட் பண்றதுக்கு அந்த அந்த கற்கள்லா செதுக்கறதுக்கே மிஷின் வந்துருச்சு ஆனா அப்பல்லா பாத்தீகன்னா அந்த உளி சுத்தி மட்டுந்தா அந்த அது அத வெச்சே பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்த பண்ணிருக்காங்க இன்னமு அந்த இதெல்லா பாத் பத்னா சிலைகள்லா செதலாம் அடியாம இருக்கு இது அப்படியே இருக்கு
ஆமா ம் ஆமா ஆக்சுவலா நீங்க அ என்னன்னா அதுல அவுங்களுக்கு அந்த டிட்டெர்மினேஷன் அதாவது அவுங்களுக்கு அந்த எண்ணங்கள் அதாவது தீர்மானங்கள் அதாவது இத வந்து ஒரு பொருள் இந்த செயல வந்து முடிக்கணு அப்டிங்கற வந்து ஒரு விடா முயற்சி அத நம்ம பாக்கணு அத அ அந்த விடாம முயற்சி மட்டும்தா வந்து பெரிய ஆச்சரியமே தவிர இந்த எப்படி செஞ்சாங்க போனா வான்னாங்கன்னா வந்து அந்த விடாம முயச்சுனால வந்து அவுங்க புது புது வழிகள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்டின்ற மாதிரி என்னோட எண்ணோ
ம் ம் ம் விடா முயற்சி இன்னொன்னு ஒற்றுமை எல்லாருக்கு அப்டிங்கன்னு கூட சொல்லலா ஆ ஆ ஒருங்கிணைந்து ஆ ஆஆ
நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணு அப்டின்ற மாரி ஒரு மைய புள்ளி அத மையப்புள்ளி வந்து ஆதாரமா யார வெச்சுக்கிறாங்க அப்டின்னா அங்க இருக்கற சிவன் பிரகதீஸ்வரர்ங்ளா
பிரகதீஸ்வரர் ஆமா ராஜ ராஜ சோழன் அவுரோட தலைமையில கட்டினாங்க ஆ ஆ ஆ ஆ சோ அதெல்லா ரொம்ப பாத்து பிரம்மிப்படஞ்சே ம் ம் இன்னமோ பாத்தீன்னா அந்த கோவிலோட நிழல் வந்து பாத்தினா தரையில விழுவாது எந்த ஆ காலைலயா இருக்கட்டு அந்த ஈவ்னிங் அதாவது பாத்தீங்கன்னா மாலை நேரத்திலய இருகட்டு அந்தோட வெயில் அடிக்கும் போது அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே உழுவாது அது பாத்தீனா அந்த ஒரு முக் முக்கோண வடிவுல பாத்தீங்கன்னா அத கட்டிருப்பாங்க அப்டிங்கும்போது அந்த வெயில்ல பாத்தீனா அந்த கோ அந்த கோபுரத்துக்கு மேலேயு ஆ இதாயிடு அந்த நிழல்லா பாத்தீன்னா அதுக்குள்ளேயே அடங்கிடும் அதுதா ரொம்ப உண்மையா ஒரு நெகிழ்வான இதுதா
ஆமா அந்த சிற்பங்கள்லா பாத்தீங்களா எனக்கு நாங்க வியந்து பாக்குறத விட அந்த சிற்பங்கள் தா வியந்து பாப்போ சின்ன சின்ன சிற் ப்பங்கலா இருக்கு அத எத் என்னென்னா அவுங்க வந்து அப்ப அந்த காலத்துல வந்து எந்த மாரியான உடைகள் அணிந்திருந்தாங்க அப்டின்ற மாதிரி தா அத குடுத்திருப்பாங்க இன்னொன்னு நீங்க எல்லா கோயிலயு போய் பாத்தீங்க அப்டின்னா ஒரு சிற்பங்கள் இருக்கு அத நீங்க வந்து மறக்காம பாருங்க குறிப்பா பழங்கால சிற்பங்கள் பாத்தீங்க அப்டின்னு வச்சுக்கோயே மண்ணு தூக்குவாங்க அதாவது மண்தூக்குற சிற்பங்கள் இருக்கு அவுங்கதா வந்து முதுகெலும்பு இந்த ஒரு கோயில் கட்டுறாங்க அப்டின்னா இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு அது இருக்குது எங்க நீங்க இருக்காங்க பாத்தீங்க அப்டின்னா அ பின்னாடி கோபுரோ இருக்குங்களா அதாவது ராஜகோபுரோ இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கோபுரோ இருக்கு நீங்க அந்த உள்ளர்ந்து வரப்போ வந்துட்டு தா இடீதுகை பக்கோ பாத்தீங்கன்னா ஒரு சிற்பங்கள் இருக்கு என்ன சிற்பங்களு அப்டின்னா மண்ணு தூக்குற சிற்பம் இருக்கு அது பெண்கள் வந்து மண்ணு தூக் தூக்குவாங்க கொழந்தைகள் வந்து அவுங்க இடுப்புல இருக்கும் பால் குடிச்சிட்டே போவு இவுங்க தலையில வந்து மண்ணு தூக்குற கூட வச்சுருப்பாங்க மண்ணு கொட்டுவாங்க எதுக்கு இந்த மண்ணு கொட்டுவாங்க அப்டின்னா இப்ப நீங்க சொன்னீங்கல க்ரேன்லா இல்ல அப்டின்ட்டு சொல்றீங்க இல்லைங்களா ஆமா அப்ப க்ரேன்லாம் கிடையாது அதுக் பதில் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா எத்தன அடி மதுல் சுவர் கட்றோமோ அத்தன அளவுக்கு வந்து மண்ணு கொட்டுவாங்க
ம் ஹீம்
மண்ணு கொட்டிட் ட்டு என்ன பண்ணுவாங்க அதன் அதன் மூலமா என்ன பண்ணுவாங்க இப்ப அந்த பெரிய பெரிய பாறைகள்லா கொண்டுக்கு கூட்டின் போயி மேல வச்சுட்டு அதுக்கப்பறோ மேல ஏ சரி சமானமான வச்சுட்டு உளிகளை கொண்டு தட்டி அந்த அதனோட ஷேப்பு கொண்டு வந் துருவாங்க இப்ப அந்த வேல முடிஞ்சவுடனே என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணு என்ன பண்ணுவாங்க அப்டியே நகர்த்துவாங்க அப்டின்னா நீங்க இமேஜின் பண்ணி பாரு கற்பன பண்ணி பாருங்க எவ்ளோவ் மண்ணு கொட்டிருப்பாங்க எவ்ளோ பேர் ஒழச்சுருப்பாங்க அந்த மண்ணு கொட்டுறதுக்கு சொல்றே நானு
அதா அதுக்குதா ஆ ஆ
அ எவ்ளோ ஐய ஐ உயரமா கொட்டியிருக்கணு இதெல்லா வந்துட் ந்துட்டு நீங்க நெனச்சு பாத்தீனா வச்சுக்கோயே அத மொதல்ல சொன்னே இல்லைங்களா இதெல்லா கற்பனைக்கி வந்து நா நெனைக்குறப்போ வந்து பிரமிப்பா இருக்கு
உண்ம தான் உண்ம தா ம் ம் ம் அந்த மண்ண எல்லா எங்க இருந்து வந்து கொண்டு வந்துருப்பாங்க எப்டி கொண்டு வந்து மாட்
ஆமா எப்டி டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க மாட்டு வண்டினா எவ்ளோ மாட்டு வண்டி எவ்ளோ இது
இவ்ளோ இருந்துருக்கு அ அந்த யானைகள் எத்தன யானைகள் இருந்துருக்கு அந்த கல்ல எழுக் க்கற்துக்கு ம் ம் ஆ ஓக் ஆ ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோ அடுத்து ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி
நன்றி வே